ஹலோ எப்டி இருக்கீங்க
மாலை வணக்கம் அப்புறோ எப்டி போகுது பண்ணி
மாலை வணக்கம் நீங்க எப்டி இருக்கீங்க ஆஹ் நா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இ ஈவினிங் வந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க கொஞ்சொ நீங்க என்னப்
நீங்க செய்றீங்க்ளா இல்ல சும்மா சொல்றீங்
நா வந்து தெனக்கு செய்றேங்க நா வந்து சும்மா எல்லா சொல்ல மாட்டேங்க நா பாத்தீங்ன்னா பாத்தீங்ன்னா ஒடம்ப வந்து எப்பவுமே நா ஆரோக்கியமா வச்சுட்ருப்பே நா வந்து என்னோட ஹைட்டு வெயிட்டு பாத்தீங்ன்னா கரெக்டா இருக்குங்க பாடி மாஸ் இண்டக்ஷன்ல இருக்குங்க இல்லங்க அது பொட்டு பாத் திங்னா என்னோட ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் வந்து நா இருக்கே அதனால வந்து நா தென உடற்பயிற்சி நடைப்பயிற்சி எல்லா கண்டிப்பா செய்வேங்க
நீங்க எவ்வளோ ஹைட் இருக்கீங்க எவ்வளோ வெயிட் இருக்கீங்க
ஆ நா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆ ஹன் ஒன் சிக்ஸ்டி செவன் சென்டிமீட்டர் இருக்காங்க பாத்தன்னா ஒரு ஃபிஃப்டி எயிட் கேஜிஸ்ல இருந்து சிக்ஸ்ட் கேஜிஸ் குள்ள இருப்பே
ஓகே ஓகேங்க நா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ட்டி எயிட்டுன் நெனைக்கிறே என்னோடைய ஹைட்டு என்னோட வெயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட்லயே நா மெயின்டெய்ன் பண்றேங்க ஃபிட்னஸ் ஜர்னி தா நா சொல்லுவே ஆ
பரவால்லைங்க லைக் வந்து நீங்
ஃபிட்னஸ் ஜேர்னில தாங்க இந்த மாரி பண்ணிருக்கே
நீங்க எப்ப என்ன எல்லா எது கேட்டாலு வந்து ஃபிட்னஸ் ஜர்னி அதுக்கப்புறமேட்டு யோகா இப்பிடி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எப்டி உங்க டைம மேனேஜ் பண்றீங்க எல்லாத்தையுமே செஞ்சுட்டு
பேசிக்கா வந்து கொஞ்ச இந்த மாரி தொந்தரவுங்கலா இல்லாத டைம்ல நம்ம வேலை பாத்தோனா சீக்கிரமா வேல பாப்போ ஃபார் எக்ஸாம்பி பாத்தீங்னா முன்னாடி அப்புற இந்த ஹஸ்பண்ட்ஸ் சாரி ஹஸ்பண்ட் வந்து எழுந்துக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லா வேலையு முடிச்சிருனுங்க அப்பதா நம்மளால நிம்மதி யா வேலை இவுங்க ஒரு பக்க காஃபி போடுவோ இல்ல ஒரு பக்க நம்ம ஹஸ்பண்ட கூட சமாளிச்சர் லா ஆனா ஆஹ் நய நயன்னு எதனா பண்ணிட்டு இருக்கோங்க வெளையா ஆக்கிவோங்க அதனால கொஞ்ச சீக்கிரமா நம்ம காலை பொழுதுல எழுந்தனாலே முக்காவாசி எல்லா வேலையு
கொழந்தைகள்லா அப்பிடிதாங்க இருப்பாங்க அவங்களுக்கு பாவ எதுவு தெரியாது நம்மதா வந்து அத வந்து கொழந்தைக்கு வந்து சின்னதிலிருந்தே சொல்லி குழந்தைகளுக்கு வந்து நம ஒரு சகிப்புதன்மையோட இருந்தா குழந்தைங்கள புரிஞ்சுக்கணு குழந்தைங்கன்னா அட்டகாசம் பண்ணுவாங்க வால் சனம் பண்ணுவாங்க அப்படி பண்ணாதாங்க கொழந்த அதனால கொழந்தைக்கு வந்து நீங்க வேற எதனா ஒரு கேமோ ஒரு சின்ன ஒரு விளையாட்டோ எதனா நீங்க சொல்லிக் குடுத்துட்டீங்கன்னா ஆனா குழந்தை அந்த வேலைய வந்து பாத்துட்டுருக்கு நீங்க எப்பிடி பழக்கறீங்களோ எப்பிடி வளக்குறீங்களோ அது மாதிரி கொழந்தை வந்து அது மாதிரி ஆகிடுங்க நீங்க வந்து கொழந்தைய வந்து எப்ப பாரு எரிச்சலா பேசக் குடாது அதனால அது மாதிரி எல்லா பேசாதீங்க
ஆனா அதுவும் பேசுது இல்ல பட் வந்து நம்ம தனியா வந்து கொழந்தைய வளக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நறைய வந்து அம்மாயி இருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கான டைம வந்து நம்ம இது பண்ண முடியா து அந்த மாரி விஷயங்கள்லா நறைய இருக்கு அவங்க போ சோ அதனால வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு அ ஒடம்புலயே வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி இருக்காது போராட்றதே அ டெய் லி வந்து இதுவாயிடுங்க அதனாலதாங்க மத்தபடி ஆ எனக் க்கு கொஞ்சோ எனர்ஜி இருந்துச்சுன்னா நா நல்லா ல்லா இருப்ப
ஆமாங்க நீங்க சொல்லது சரிதாங்க ஆனா வந்து என்ன சொல்றேன்னா இப்ப கொழந்த சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்கு போனா வந்து சரி ஆயிடுங்க அதனால நீங்க ரொம்ப அதை நெனைச்சு க கவல பட வேணா நா உங்ககிட்ட இப்ப பேசுனத வச்சு சொல்றேங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மூச்சு வாங்கு துனு நெனைக்கிறே உங்களுக்கு வந்து மூச்சு பயிற்சி எல்லா யோகா பண்றீங்களா ரெகுலரானு தெரில ஏனா நீங்க பேசும்போதே உங்க வாய்ஸ்ல வந்து ஒரு மாரி மூச்சி வாங்கி பேசுற மாரி இருக்கு நீங்க நடந்துட்டு பேசுவிங்களா இல்லன்னா ஒரு எடத்துல இருந்துட்டு பேசுறீங்களா
கொஞ்சோ நடந்துட்டு தாங்க பேசுறேன் பொதுவாவே இப்பல்லா எனக்கு என்னன் தெர்ல நடக்கும் போதும் செரி உக்காரும் போது செரி செரியாந்துக்கு அத வந்து நானுமே செரிப்பன் பண்ணணு தெரியல நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஏ ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் தாங்க இருக்கே ஆ ஓவர் வெயிட் ஆலனா கூட மூச்சு வா போயிட்டோ இல்ல எதுக்கு இந்த மாரி மூச்சு வாங்குன்னு தெர்ல டாக்டரதா போய் பாக்கணு
ஆமாங்க நீங்க வந்து மூச்சு பயிற்சி யோகா மூ ச்சு பயிற்சி இருக்கிளங்க அத ட்ரை பண்ணுங்க அது வந்து கரெக்டான பா இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாரியா லா வராது அதே மாரி பாத்தீங்கன்னா நீங்க நடக்குறதோ நல்லா காற்றோட்டமா இருக்குற பூங்கால இல்லன்னா வந்து ஒரு ஆ ம் நடைப்பாடையில நடந்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாரி பாத்தீங்கன்னா நீங்க யோகா சேந்தாலு இங்க வந்து நல்லா காற்றோட் ட்றமா இருக்குற மொட்டை மாடில இல்னா பூங்கா லா அது மாரி ஒரு ப்ராத்தன பண்ணுங்க இது வந்து கொஞ்சோ கொஞ்சமா கம்மியாயிடுங்க
செரி செரிங்க நீங்க சொன்னோனதா ஒரு விஷ்யோ நீங்க அப்றோ போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஒ ஒரு ஒரு பார்க் வந்து இருக்கோங்க அப்ப வந்து நா அங்க வந்து போனேங்க அப்ப வந்து ஆள்லா வந்து பாதம்லா ரொம்ப வலிவெ அங்க ஒரு எடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூழாங்கள்லா எல்லா நெறைய றைய சேத்தோங்க அதுல நட நடக்குமோ அதுவு எனக் கால்வலிக்கு வந்து ஆ ஃப்ளட் சர்க்குலேஷன் வந்துடுச்சா காலுக்கு அவ்ளோ அருமையா இருந்ததுக்கு நடக்கும் போது இன்னு னுமே நல நெறையா எடங்கள்ல இந்த மாரி போட் போட்டாங்கன்னா என்ன கொஞ்சோ வயசானவங்களுக்கு அதுக்கப்பறோ கொஞ்சோ முப்பது வயசுக்கு மே நல்லா இருக்கு கோங்க இந்த மாரி அந்த கல்லுக்குங்க அது நடக்கும் போது நம்மளுக்கு தெரியுதுங்க
ஆமாங்கணே நீங்க சொல்றது வந்து கரெக்டுதா மேபி நீங்க வந்து அது மாரி இருக்க பார்க்ஸ்லயோ இல்லனா வந்து அது மாரி எடத்துலயோ நடந்ததனா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா நீங்க வந்து நடக்குமோ கால வந்து சு த்தமாவு வச்சு ங்க கால்ல வந்து சப்போஸ் வந்து இதுக்கு வந்து வெடிப்பு மாறி அத ன வந்துச்சுனா நீங்க வந்து ஆ தேநீர் டீ காஃபி அத வந்து அவாய்ட் பண்ணுங்க நெறைய காஃபி குடுச்சா கூட வந்து பாத்தீங்னா உங்க கால்ல வந்து வெடிப்பு வந்துரு ருங்க அது வந்து கோவர்ப் ங்கர்னால வர்றது மைட் பி நீங்க இத காஃபி டீ எல்லா கொஞ்சோ அவாய்ட் பண்ணிட்டு பால் அது மாரி குடுச்சீங்கனா ஒடம்புக்கு நல்ல து அதுவுமே வந்து உங்குளுக்கு கால் பாதம் நடக்கர்துக்கு வந்து கொஞ்சோ ஹெல்ப் பண்ணு இங்க ரெ குலெரா காஃபி டீ குடிப்பீங்களா இல்லினா வந்து நீங்க பால் தா குடி பீங்க
அதுதாங்க என
பி வந்து குடி க்கதோட பால் தேநீர் குடிக்கற்து நல்லதுங்க ஆனா வந்த அது வந்து ஒடம்புக்கு வந்து நல்ல தில்லங்க
ஏன்னா காலங் காஃபி போடுவோ ஆ ரு பன்னெண்டு மணிக்கு டீ தாம் போடுவோ அப்புற ஈவ்னிங்லு டீ தா போடுவோ அதனால டீயே போட்டுரோ அது ரொ ரொம்பகஷ் காஃபினா நம்ம டக்குன் போட்டுல்லா ஸ ஆஃபீஸ் போயிட்டாங்கனா நா டீயெல்லா போட வாங்க
ஆமாங்க சொல்லறதுக்கு ஃபுராசஸ் வந்து க்க்ற ஃபு சொல்றது புரியிதுங்க ஆ அ நீங்க சொல்லது புரியுதுங்க ஆனா வந்து ஒடம்புக்கு வந்து பாத்தீங்கனா காஃபியொட டீ தாங்க பெஸ்ட்டு ஏன்னா வந்து காஃபில வந்து கெஃபைன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாருக் குங்க அது வந்து ஒடம்புக்கு வந்து கேடுங்க அதே மாரி பாத்தீங்னா காஃபி நெறைய குடுச்சா தூக்கொ வந்து வராதுங்க டீ வந்து ரொம்ப ரொம்ப நந்து அதுவு டீ வந்து நீங்க எப்டி போட்ணுனா நல்லா வந்து டீ தூள் போட்டுட்டு டீ தூள் கூட இஞ்சி அதுக்கப்பறமேட் பாத்தீங்னா ஏலக் காதெல்லா நல்லா கொதி விட்டுட்டு நீங்க ஃபில்டர் பண்ணி டீ குடிச்சீங்னா அருமையா இருக்குங்க இப்ப வீட்ல வந்து எங்க அம்மா என்னோட ஒய்ஃப் எல்லாருமே வந்து டீ அருமையா போடுவாங்க நாங்க எப்பமே டீ தாங்க அத்தா ஒடம்புக்கு நல்லது
ஆமா ஆமாங்க நா எங்க அம்மா வீட்ல நானுமே டீ போ போடுவேங்க ஆனா நீ போடுற டீ வந்து ரொம்ப நாளுமே டீ போடுன்னு சொல்லுவாங்க ங்க நல்லா டீ போடுவே ஆ இங் சொல்லிருக்காங்க இந்த மாரி நீங்க நல்லா இன்னு வந்து எப்ப வ வந்தாலும் நீ அப்டின்ற மாரி சொல்லிருக்காங்க அதனால நா சொன்னங்க
ஆஹ் நீங்க சொல்லறது அந்த ரொம்ப கேக்றதுக்கு நல்லதா ங்க மேபி வந்து நீங்காம் ஒரு டைம் வந்து உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்கெல்லா எங்களுக்கு டீ போட்டு தாங்க அங்க வந்து மழ பெய்தாங்க இப்போ
இப்ப மழல்லா அந்த அளவுக்கு இல்லங் இல்லங்க வாய்ப்புகள் இருக்குங்க வானம் வந்து படங்க இருக்கு
ஆனா இங்க வந்து பாத்தீங் நா ஒரு மூணு மணில ருந்தே வானம் வந்து மேகமூட்டத்தோடு இருகுங்க ஆனா வந்து மா மழை இன்னு வர்லை இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு காத்து வந்துட்ருக்கு காத்து மட்டு இன்னு மழ இன்னு வரல மே பி நீங்க சொ பி எனி டைம் மழா வர்லா
வந்து உங்களுக்கு நீங்க கொஞ்சோ எப்டி வீட் வீட்டுக்குள்ளேயே கெடக்கணும்னு வெளியே வருவீங்களா எ
நாங்க வந் வெளியே வருவோங்க வெளியவு போய் ரோ ஆஹ் நடைபாடைல நடப்போங்க அப்டி இல்லன்னாலுமே வந்து மேல மொட்ட மாடியிலய நடப்போ ஆனா ஏற்கனவே வந்து சொன்ன மாரி வந்து நடைப்பயிற்சி நாங்க பண்ணுவோ அதனால காற்று வந்து ரொம்ப ரொம்ப இத அதே மாரி நாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நா நடப்பங்க காலைல ஒரு கிலோமீட்டர் சாய்கால ஒரு கிலோமீட்டர்
நீங்க எப்ப பாரு நடந்துட்ட சொல்ல செய்வீங்க
அது வந்து பாத்தீங்ன்னா காலைல ந்து மாலை வரைக்கும் செய்வாங்க காலை ஆபீஸ் வேல முடித்துனனே நான் தான் தினம காலை ஆறு மணிக்கு எழுந்துசிருவங்க அதனாலதான் எ ஒடம்பு சுறுசுறுப்பா ஹ் வந்து உடற்பயிற்சி யோகா பயிற்சி எல்லாமே பாத்துட் ருக்காங்க காலை ஆறு மணிக் இருந்த பே நைட்டா வந்து பாத்தீங்ன்னா ஒன்பதுல பத்து மணிக்குள்ள படுத்துருவங்க கரெக்டான நல்ல உறக்கம் கரெக்டான டைம்லவும் தூங்கிட்டு கரெக்டான டைம்ல இருந்தாலே ஒடம்பு வந்து நல்லா இரு செரிங்க உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க
செரி நீங்க ரொம்ப தலைப்புல நம்ம சந்திப்போங்க நன்றி வணக்கம்
நன்றி